ஹலோ
ஆ என்னப்பா ஆ கேக்குதாப்பா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ நல்லா கேக்குது நா நல்லார்க்கே
ஆ செரிங்க செரிங்க அ இதோ எண்ணெ இதெல்லா வெச்சிருக்கிங்களா பண்ணிட்ருக்கிங்க எண்ணெ எதாவது பிசினஸ் மாரி எல்லா சொல்லிட்ருந்திங்க என்னாச்சு எப்படி பண்ணுவிங்க அது அத பத்தி சொல்லுங்க கொஞ்ச
இல்ல இல்லப்பா என்ன பிசினஸ்ன்றது பாத்திங்னா அ தேங்கெண்ணெ செஞ்சு விக்கிறோ ஆனா அதையு தாண்டி சாப்பிடுறத பத்திதா எனக்கு முக்கியமா ஒரு கொழப்பமாவே இருக்கு
ஏ சாப்படுறது பத்தி கொழப்ப என்ன
இல்ல நம்ப ஒரு சில எ ண்ணெயலா வந்து ரீஃபைன்டு ஆயில் அப்டின்ற மாரி குடுக்கறாங்க அது வந் து கச்சா எண்ணெயில இருந்து வர எண்ணெ அப்படின்ற மாரி சொல்றாங்கல்ல
ஆமாங்க
அது ஒடம்புக்கு ரொம்ப கெடுதலு அதெல்லா சாப்டக் கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க
ஆமா
அதனால எனக்கு என்னன்னா நம்ப கடலெண்ணெ நல்ல எண் ணெ இந்த மாதிரி யூஸ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரே யோசனையா இருக்கு
ஓஹோ இப்ப வந்து நீங்க எப்டி யூஸ் என் பண்ணுவிங்க நீங்க வந்து கடையில பேக்கெட் ஆயில் வாங்குவிங்களா இல்ல செக்குல ஆட்ற எண்ணெ வாங்குவிங்களா
அ நா செக்குல ஆட்ற எண்ணெதா வாங்கி ட்ருந்த ஆனா என்னன்னா கடலெ ண்ண யூஸ் பண்ணும்போது எனக்கு அலர்ஜி இருக்கா அது வந்து அ கொஞ்ச நமிச்சல் இருக்கா மாரி இருக்கு ஏன்னா அ அலர்ஜி இருந்தாலே நம்ம வேர்கல சாப்ட கூடாது அப்டின்ற மாரி சொல்வாங்க அதனால இப்போ நல்லெண்ணெ செஞ்சு சாப்பல்லா நல்லெண்ண வந்து எனக்கு என்னவோ தெர்ல அதுல எல்லாமே இப்ப சாம்பார் அந்த மார்லா தாளிச்சு சாப்டும் போது நல்லாருக்க மாட்டாந்தோ அப்படின்னு தோணுது
ஓஹோ செரி செரி அ சாம்பார்ல்லா தாளிச்சம்னா ஒரு பழக்கோ இருக்கு சொல்லுவாங்கல்ல அதுலயே ரெகுலரா சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடுறவங்களுக்கு அது தெரியாது நம்ம திடீர்னு சடனா வந்துட்டு நம்ம வேற ஆயில் யூஸ் பண்ணிட்ருந்து த நல்லெண்ண யூஸ் பண்ணும் போது ஒவ்வொருவத்தவங்களுக்கு அது ஃபிளேவர் செட் ஆகு ஒவ்வொருத்தவங்களுக்கு அது அது ஒரு மாரி டிஃபரண்டா இருக்கு அந்த மாரிதா உங்களுக்கு சாம்பார்லல்லா போடம்போது டிஃப்ரெண்டா இருக்கும் போல இல்லைங்ளா பட் ஆனா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணி வாங்குறீங்களா
இப்பதிக்கி அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அதுதான் எனக்கு இப்ப நம்மளால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே அப்டின்ற மாதிரி ஒரே யோசனையா இருக்கு இல்ல இப்ப நான் சாப்டாதுனால எல்லாருக்குமே வந்து இந்த ரீ இப்ப இந்த ஆயில் அப்டின்ற மாதிரி வாங்கி குடுத்துட்டு இருக்குறோம் ஆ இப்ப ஒரு ஆளுக்காக எல்லாருமே வந்து அந்த எண்ணையை பயன்படுத்துற மாதிரி இருக்குல்ல அதனாலதா
ஓஹோ அதனாலயா பட் என்ன என்ன பண்ண முடியு ஒன்னு பண்ண முடியாது கச்சா எண்ணெய் தான் மேஜரா நீங்கள் வந்து அதை கொண்டும் அதை அதை வச்சு தான் இங்கே இதே நடக்க இருக்குது ஒரு மாதிரி பெரிய அ பிசினஸ்ன்னு கூட சொல்லலாம் அது இப்ப நம்ம நாட்டுக்கு வந்துட்டு கச்சா எண்ணெய் தான் எல்லாத்துக் கும் முதல்னு சொல்றாங்க அதை வச்சுதான் வந்து அதுலருந்து ஆயிலும் பெட்ரோலோ ஏதோ எல்லாமே வந்து அதுல இருந்து தான் தயாரிக்கிறதுனால தானே நமக்கு வந்து அத தடை பண்ணனால தான் நம்மளால எல்லாமே வெலவாசி சி உயர்த்திட்டாங்க சிலிண்டருக்குமே சேரி பெட்ரோல் டீசலுக்குமே சேரி ம மக்களுக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுப்பு கொஞ்சம் சமீப காலமா அதிகமா காரணமே அதான் சொல்லியிருந்தாங்க அந்த கச்சா என்ன அப்ப அது மெயினா இருக்கறனாலதான் அத வச்சு சமையல் என்னயா இருந்தாலும் செரி அ வேற என் இந்த ஆ அதாவது மண்ணெண்ண ஆ அது வந்து இந்த இது பெட்ரோல் எல்லாமே வந்து அதுதான் முதல் கொண்டு அதுதான் முதலா வச்சு அதுல இருந்து பிரிக்கிறாங்கங்கிற மாரிதான் சொன்னாங்க எனக்கு அத பத்தி தெளிவாற இத கிடையாது அதனால அது வந்து வேற எதுவும் நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு இல்லனு நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க செக் எண்ண அந்த செக்ல ஆட்டுற எண்ணயிலையே நீங்க அதிகமா நீங்க எடுத் துக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் கடலை எண்ணை உங்களுக்கு அலர்ஜியா இருந்துச்சுன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட எடுக்கிறாங்கள செக்ல
ஆமா நம்ம ஏரியால அந்த மாரி கிடைக்க மாட்டேதுப்பா நம்ம கிராமப்புறத்துல அந்த மாரி இருந்தோம்னா அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக் ஏன்னா நல்லெண்ணயே வந்து ரேட்டு பயங்கரமாக இருக்கு ஆ சும்மா நம்ம வந்து பாட்டிலோட காமிச்சுதான் எடுத்துக்கணும் குழம்புக்கு அவிச்சுதான் சாப்பிடணும் போல இருக்கு
ஓ தேங்கா எண்ணெய் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேங்கண்ணயையும் உங்களுக்கு சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்
ஆமா இப்போ அ எங்க தங்கச்சிலா இருக்காங்க அவங்க வந்து கிராமத் கிராமத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தா அவ வந்து வெளிநாட்ல இருக் குறாயிப்போ ஆனாலும் இங்க அவங்க மாமியார் வீட்ல தேங்காய்ண்ணையை வந்து ஆட்டி எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு லிட்டர் கணக்கில்ல எடுத்துன்னு போயி்ட்டு அங்க அத தான் யூஸ் பண்றாங்க
ஆ ஆ ஆ
அது என்னமோ தெர்ல எனக்கு அது புடி நம்மக்கு புடிச்சாலுமே அந்த வாசனை வந்து நம்ம கூட இருக்குரவங்கலுக்கு புடிக்க மாட்டேங்குது
அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆ ஆ அப்போ இப்போதைக்கு ரீஃபைண்டுதா
ஆமா இப்போதைக்கு தேங்கா எண்ணல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அதை ஆட்டி ரொம்ப அ அதலா நல்ல தேங்கா எண்ணை தா கிடைக்குது செக்குல பக்கத்துல கொஞ்ச தூர அம்மா வீட்டு சைடு எல்லா போனா செக்கு எண்ணா கெடைக்குது அத வாங்கி ஹேர் ஆயில் தா ப்ரிப்பேர் பண்ணி அதயு வந்து கொஞ்சோ சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கே
சூப்பரு சூப்பரு ஓகே நானு வாங்கலான இப்போ உங்கட்ட இருந்து ட்ரை பண்ணி பாக்கலா குரோத் இருக்குங்களா
ஆ நல்லாருக்குப்பா எனக்கு சின்னதுலயே நெறய முடியு ஆனா வந்து இப்ப நடுல ஒரு ஆ ப்ராப்ளத்தனால முடி வந்து கொட்டச்சு ஜொர படிச்சு நிறைய ஹேர் பா ஃபால் நேறய இருந்துச்சு அப்போ எனக்கு இது ஒருத்தவங்க சொல்லி இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ப பண்ண ஆரம்பிச்சே ஒண்ணு இல்ல நம்ம ரெகுலரா நம்ம அ சின்னவெங்காய அப்புற வந்து செம்பருத்தி நெல்லிக்கா இஞ்சி இஞ்சி எண்ணெ அப்புற அந்து வந்து விளக்கெண்ணெ இ நல்லெண்ணயு சேர்க்கணு தேங்காஎண்ணய் அப்புறம இன்னு ஒரு சில மருந்து கடைகள்ல போய் இட்டு முக்கியமாக ஒரு சில மூலிகைகள்ல வாங்கிட்டு வந்து அதயு நாங்க ஆட் பண்ணோ அம்மா அந்த அதெல்லா போட்ட உடன அதது செய்யுபோது நம்மளுக்கு வந்து அந்த கார குழம்ப போட ஸ்மெல் வரணு அப்டின்ன லெவல் சொல்லிருந்தாரு எல்லா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கான் என்ன நீங்கக்கு ஹேர் ஆயில் எண்ணெய் ஊற்றி அப்டியே சாப்பிடலா போகலருக்கு அப்டின்னாங்க ஆனால் அது நல்லா ரிசல்ட் கொடுக்குது
அப்டியா ஆ மிஸ் சொல்லனே வந்து எனக்கு வந்து ஹேர் குரோத் நல்லா இருக்கு கீழ வரைக்குமே இருக்கு நல்லா இருக்கு ஆ அதனால நா வந்து எந்த ஓரு ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் எதுவு யூஸ் பண்ண மாட்டே அ தேங்க எண்ணொ செக் செக்களாட்டின எண்ணெலா இல்ல கடைல வாங்குற பேக்கேட்டா ஆயில் தா யூஸ் பண்ணுவே மத்தபடி அத அத தாண்டி எதுவுமே நா யூஸ் பண்ண மாட்டே ஏன்னா அத யூஸ் பண்ணாவே எனக்கு செட் ஆகாது அம்மாக்கு நல்லா இருக்கு எங்க அத்தங்களுகு எல்லாத்துக்குமே ஹேர் குரோத் நல்லா இருக்கனால எனக்குமே நல்லா க கட்டாயா தா இருக்க ஸ்கூல் படிக்குபோது நல்லாதா இருந்துச்சு மேரேஜ் இப்ப பேபி ஆனதுக்கு அப்புறோ ரொம்ப குரோத் கொட்ட ஆரம்பிச்சிச்சு இப்ப வந்து கொஞ்சோ கம்மியாருச்சு எங்கம்மா ரீசன்ண்டா ரொம்ப ஃபீல் எதுக்கு இவ்ளோ எவ்ளோ வேச்சுருந்தா மூடிய பாரு எப்டி பண்ணி வேச்சுருக்கா நீ கவனிக்கதே இல்ல மெயின்டன் பண் பன்றது இல்ல பரு அடியில வெடிச்சிருச்சு சேரியா கட் பண்றது இல்ல சேரி அப்பயே ரொம்ப புழம்புனாங்க ஆ சரி நம்ம ஒங்களோட கூட யூஸ் பண்ணி பாக்கலா கொட்றது ஹேர் அப்பா நின்ச்சுன்னா ஓகே
ஆமா அது என்னன்னா பங்க உங்களுக்கு வந்து அந்த ஜீன் போடுறக்கு எல்லாருக்குமே முடி வளரது
ஆமா ஆமா
நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க இப்ப என்கிட்ட வாங்களனு பரவாலா ல ஒண்ணுமே பண்ணாதீங்க வெறும்மே அந்த தேங்காய்ண்ண வாங்கி அத யூஸ் பண்ணாலே போது உங்களுக்க நல்ல மாற்றங்கள் இருக்கு
ஆ இல்ல அததேது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறே எனக்கு வந்துட்டு அ நாங்க இது நா வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மல அந்த மாரி மலை இதுலதா நாங்க நேட்டிவ் இருந்தோ அப்ப வந்து எங்களுக்கு அந்த உங்க தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும் அந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி எல்லா சொல்லுவாங்கல சோ அதுல தான் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்ததுனால ஹேர் ஃப்ரோ வந்து இதா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொட்டாது நான் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இருந்ததுனால எனக்கு வந்து அந்த தண்ணி செட் ஆகல அதான் மென் ப்ராப்ளம் தனி செட் ஆகாது அது எனக்கு அந்த நல்ல தண்ணியில மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும் நீங்க உப்பு தண்ணி நல்லா தண்ணி ரெண்டும் இருக்கு உப்பு தண்ணியில வாஷ் பண்ணும்னா எல்லாம் டைம்மும் நல்லா தண்ணியே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப உப்பு தண்ணியில வாஷ் பண்ணும் போது எனக்கு ஹேர்ஃபால் அதிகமாகும் இப்ப பேபி பொறந்ததுக்கு அப்புறம் சுத்தமாவே ஆச்சு
நம்ம இப்போ பொதுவாவே பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் முகம் பார்க்க ஆரம்பமிச் நம்மளுக்கு கொட்டும் அப்படியின்ற மாதிரி சொல்லுவாங்க அது என்னன்னா நம்மளுக்கு ஆ உடம்புல இருக்கிற சத்துகள் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுறதுனால தான் இந்த ப்ராப்ளம்
ஆமா ஆமா
ஆமா அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு
கொஞ்ச நாள் கழிச்சு நார்மல் ஆகியிடும்
உஹம் உம் நார்மல் ஆயிடும் சொன்னா சொல்லி இருப்பாங்க எனக்கு என்னமோ தண்ணி செட் ஆகுறது இல்லையோங்கறது தான் மைண்டு சேரி பரவாயில்ல திருப்பி நம்ம தேங்காய் எண்ணெய் நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதற்கு சொல்லுங்க நான் வேணா காய்ச்சி வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டும்ங்களா
ஆஹ் கண்டிப்பா ஒண்ணும் இல்ல இப்போதைக்கு நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணாம தேங்காய் எண்ணெய்யை வந்து ஒரு கரண்டில ஊத்தி கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை உருவி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெதுவெதுன்னு நீங்கள் தடவிட்டு குளிச்சிங்கனாலே போதும்
ஓ
ம் அப்படி இல்லைன்னா அந்த இந்த இது இருக்கு பாத்திங்களா அந்த நீலி அஹ அவுரி அப்படி அந்த மாதிரி பொடி எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது எல்லாம் கூட போட்டு ஹேர் ஹேர் பேக் மாதிரி போட்டு குளிக்கிறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம்
ஆ சேரி ஓகே நான் பண்ணி பார்க்குறேன் நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது நான் சொல்றேன் ஹேர் பேக் ஒகே என்னன்னு சேரிங்களா பேசினது டைம் ஆனது நெஜமாலுமே தெரியுல எதை பத்தி பேசுனோம் ரீபைண்ட ஆயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆன ஹேர் பேக் வந்துருச்சு சேரி சேரி
இல்ல ஒரே இதுவா நம்ம எண்ணெய்ய பத்தி ஒரு லேடிஸ் ரெண்டு பேர் பேசினாங்கா எங்க தொடங்கி எங்க முடிப்போனும் தெரியாதுல்ல
ஆமா ஆமா அதுதான் உண்மை
சேரி சேரி சேரிப்பா நெக்ஸ்ட் டைம் பேசலாம் பாய் பா
ஆஹ் பாய் பாய்